தோழா என்ன பண்றீங்க
சும்மாதா மொட்ட மாடி மேல இருக்கே
மொட்டமாடி மேல நா வந்து ரூமுக்குள்ள கட்லு மேல வந்து பெட்டுக்கு மேல கால வச்சுட்டு தலக்கானி மேல தலய வச்சுட்டு இருக்கே
அதுக்கு பெட்டு மேல பத்துனு இருக்றேன்னு சொல்ல வேண்டியதானே
ஆஹ் அப்டி சொல்லிக்கலாங்க
ம்
ம் அப்றோ உங்களுக்கு காலேஜ் இல்லையா
க்லா எப்டி போது
ம் ஜாலியாதா போது அடிக்கடி என்ன வில்லத்தனமா ஏதாது நேத்து சண்டையிலு
அது ஏ வண்ட்டியா
ஆஹ் ஆமாங்க இந்த காலேஜ்ல என்கு செரியா இருக்குங்க ஒரு பொண்ணு என்கிட்ட சாண்டைக்கு வந்துட்டே இருக்குது
ம் அச்சு மூஞ்சிய ஒச்சுருங்க
அன்னைக்கு நா ஒரு பொண்ணு பேசுச்சுன்னு சொல்லி அந்தப் பொண்ணகிட்ட என்ன சொல்லி் குடுத்துச்சு அன்னைக்கு நா திட்டி விட்டே இன்னைக்கு என்னாச்சுன்னா லைக் ஒன்னு அறுபத்தி மூணு பேரு நாலுந்தா போட்ருக்காங்க நாலு ரோவ போட்ருக்காங்க போடுறதுக்கு மேடங்கது சின்னதாதா எடோ இருக்கு நானே அப்ப தா வெளிய இருந்து கிளாஸ்ல வந்து என்ன சென்றல லைச் ஃபிரண்டு பிளேஸ்ல தா போய் உக்கார் வேணா சோ அதுக்காக நிக்கிறே என்ட வந்து சொல்றா எதுக் கு எப்ப பாரு டாபிக் ஜாம் பண்றனு நா டென்ஷன் ஆயிட்டே ஒன்னே கேட்டே நா என்ன எப்பப் நானா நானாணு கேட்டுக்கிட்டே ச் நா வந்து என்ன டாபிக் ஜாம் பண்ணே வந்து நிக்கிறதே இப்பதா உன் இஷ்டத்துக்கு எப்ப பாரு டிராஃபிக் ஜாம் பண்றேன்னு சொல்லிட்டு திரியாத செரியா சண்டைக்கு வராத எப்போமு பாத்து இருந்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டே என் ஃப்ரெண்டு கீழ உக்காந்துட்டு சூப்பர் பேசு அவ வந்து என்க்ரேஜ் பண்ணிட்டு இருக்க கீழ உக்காந்துட்டு நா இவ்ளு வந்து ஒரு நா வந்து டென்ஷன்ல பேசிட்டு இருக்றானா அவ சூப்பர் அடிப்போலி கெத்து காட்றாப் பாரு அஃப்ராக்கு லைக் என்னன்னே அது கெத்து தா பாரு லைக் என்னன்னா நா ரொம்ப பேச மாட்டே டக்குன்னு யாரையு திட்ட மாட்டேனா அது பொண்ணு கிட்ட யாரும் வாய் ரொம்ப வாய் காமிக்க மாட்டா இந்த பொண்ணு ஒரு திமிர் அந்த மாதிரிப்பட்ட திமிரு பிடிச்ச பொண்ணு சொல்லுவாங்க இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்டே நா ரெண்டாவது வாட்டி இந்த வாட்டி எய்த்து பேசறேன் ரொம்ப இதட்டு என்ன நினச்சிட்டு இருக்க எப்ப பாரு எங்கிட்டயே சண்டைக்கு வருவியா அப்படின் கேட்டு ஒரு டென்ஷன்ல பேசுறேன் என் ஃப்ரெண்ட் என்ட கேழு என்க்ரேஜ் எனக்கு நா சொன்னே நான் கேக்குறேன் என்ஜாய் பண்ணுனோம் அப்புறம் லைக் என்ன நா நேம் சொல்லி என்ஜாய் பண்ணும் ஓ என்ன நினச்சக்கிற நம்மதானே கேக்கணும் அவள வந்து யார் கேட்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்குறா நீ கேக்குற கெத்து நீ கெத்து அப்படின் சொல்லிட்டு இருக்கா நான் சிரிக்கிறேன் அவகிட்ட சண்ட போட்டுட்ட வேணங்க திரும்பி லுக் விடுறா நா சொன்னே லுக்கு எல்லாம் இங்க ஆகாது பாத்து இருந்துக்கோ அப்படின் சொல்லிக்கிட்டு வந்துட்டேன் வேற டென்ஷன் நா வந்து லைக் என்ன மூ ஆஹ் மூவ் சொன்னா கூட மூவ் பண்ணிருப்பேன்
உம்
லைக் வந்து அவ சொன்னது எதுக்கு எப்ப பாரு ட்ராபிக் ஜாம் பண்ற நா என்ன ரோடா
சொல்லுவாங்களோ
அப்டில்லா இல்ல இன்னைக்கி வந்து எப்பவுமே நா சென்றலிங்க்
நீங்க நா என்ன வண்டி அனுப்ச்சி
ஆஹ் நா வந்து டென்ஷன் ஆயிட்டே அவ டிராபிக் ஜாம் பண்றேன் சொன்ன இருக்குறது நா மட்டும் பின்னா அவா ஒருத்திதா நிக்கிறா
நீங்க சொல்ல வேண்டியதானே இங்க ட்ராபிக் ஹெவி ட்ரா பிகா இருக்குது நீங்க அப்டி சுத்தினு வாங்க அப்டின்னு வேண்டியது
ஆஹ் போற எடம் அங்க இருக்குது சுத்தி போற எடம் இங்க இருக்குது டென்ஷன் படு இருந்தனால நா ஓவரா கத்த ஆரம்பிச்சுட்டே நா சொல்லிட்டே இனி வந்து எல்லாரு இப்டிதா எல்லாத் துகிட்டயு அதே மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்ணுனா லைக் பேசும்போது எழுப்பி விட்டா அந்த ஒரு பொண்ணு மட் எந்திக்காது எப்பவுமே லைக் ஏதாவு ஒன்னு சொல்லி மலிப்பிக்கு இன்னைக்கி லா மேம் வந்து இப்டிதா எழுப்பி விட்டாங்க ஃப்ஸ்ர்ட் வந்து ஒரு பொண்ண எழுப்பி விட்டாங்க அந்த பொண்ணு ஒரு பொண்ண எழுப்பி விட்டுச்சு நா சொன்னல்ல ஒரு பொண்ணு கிட்ட புக்கு குடுத்தேன்னு அந்த பொண்ண அ அந்த பொண்ண எழுப்பி விட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணா என் கிட்ட சொன்னா கொஞ்சோ எந்திச்சு நீ பாரு லைக் நா வந்து ஒரு டென்ஷன்ல எல்லத்தையு இதாக்கி விட்றேன்ல்ல இது ஒரு கோவம் வந்துச்சுனா என்ன எழுப்பி விட்டா நா எந்திச்சி இன்னொரு பொண்ண எழுப்பி விட் ருக்கேன் அந்த பொண்ணு வேற பொண்ண எழுப்பி விட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ண எழுப்பி விட்டாச்சு அந்த பொண்ணு எந்திச்சிச்சு சொல்லிட்டு இருக்கோ லைக் என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பேசிட்டா சோ வந்து அவள எழுப் பிவிட்டா அவள சொல்லும்போது அவ சொல்றா நீங்க யாருன்னதே நா பாக் பாக்கல அப்டின்னு சொல்றா நா வந்து கோவ வந்துடுச்சு நா சொன்னே என்ன பாக்கல எத்தனை பேர் நின்னுட்டு நிக்கிறோ மேம் தா சொல்லி பாத்திருப்ப சோ நீ எப்டி எப்ப பாரு இந்த வார்த்த
ஐயோ நீங்க வேற உமன்ஸ் காலேஜ்லயே இவ்ளோ பெரிய போர் நடக்குதா
ஆஹ் நா வந்து கோப் பட் ஏனே தெரில இப்பல்லா டூ டேஸ் நா வந்து இந்த செமஸ்டர் ஃபுல்ல கோவமா இருக்கிறே எப்போபாரு நா வந்து கோவத்துல கேக்குறே எப்ப பாரு இந்த ஒரு வார்த்தைதா எப்பவு சொல்லிற ஆல்ரெடி அந்த கிளாஸ்ல அப்டிதா பண்ணே எழுப்பி விட்டா நா பாக்கல நா பேசல அப்டின்னு சொல்லாத பஸ்ட் அத ஸ்டாப் பண்ணிட்டு நீ எந்தி அப்டின்னு சொன்னோன்னே எழுப்பிடா
நா ஏதோ வந்து சீரியஸா பேச ஆரம்பிச்சுட்டே இப்பல்லா ரொம்ப சைலண்டா இருப்ப தெரிமா
சைலண்டா இருக்குற பொண்ணுக இப்டி பண்ணிட்டீங்களேடா
லைக் நா ஸ்கூல்ல வ இங்க காலே ஸ்கூல்ல வந்து சைலண்டா இருக்க கார்னோ பாய்ஸ் அண் கேள்ஸ் ஸ்கூல்லு சோ சைலண்டா இருப்பே இது கேள்ஸ் காலேஜு சோ நா யாருக்கு பயப்பட்ணு அங்கே பயப்பட மாட்டே மேம் பட் வந்து கொஞ்சோ சை சையா இருக்கு லைக் வந்து எல்லாரு பாப்பமே பட் இங்க அப்டி இல்ல எனக்கு நா ப்ரீயா சுத்திட்டு இருக்கே ஜாலியா அப் நா படிச்சிருக்குறே
அப்டில்லா இருக் கூடாது உங்களோட கேரக்டா நீ உங்களோக்கு அதா அதா வெளி
எப்பி எப்பவுமே நா ஏ வீட்லல்லா கேட்டு பாத்தா டெரர் தாங்க நா ஸ்கூல்லதா கொஞ்சோ சைலண்டா இருந்துட்டு இருந்த
ஓ அதுவு பாய்ஸ் இருக்கறதுனால
பாய்ஸ் இருக்கனால பாய்ஸ் இருக்காகன்னு சொல்லிட்டு நா அப்டி இருந்தே
ம் ம் ஓகே இந்த பொண்ணு கிட்ட இனிமே அதா இப்ப சப் பூஸ்னிக் வந்து ஸ்கூல்ல வந்து இந்த மாரி யாரன்னா எதுத்து பேசி இருந்தா பொண்ணுன்னியே இப்போ பசங்கலெல்லா என்னா நெனச்சுருப்பானுக ஐய்யையோ இந்த பொண் பொண்ணுகளே வச்சுக் கூடாதுடாப்பா நம்மளப்
பட் வந்து இப்ப வந்து என்ட வந்து பச பேசுவாங்க ஸ்கூல் பசங்க எல்லா பேசுவாங்க சம்டைம்ஸ் வந்து ஒருத்தே இன்ஸ்டால பேசி ஒருத்தே ஸ்நாப்ல தா பேசிருபோ மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்னப்ல தா ரிக்கொஸ் கொடுத்து நா அக்சப்ட் பண்ணிட்ருந்தே சோ இப்ப தா ரென்ட் கொஞ்ச நாள மெசேஜ் வருது எல்லார்டயிருந்து சோ வந்து நீதான அது பஸ்ட் பெஞ்ச் இங்க பாக்க எண்ட என்ன கேப்பாங்க ஏன்ன பஸ்ட் பெஞ்சுல நீதானே படி ஸ்சு மாரி சைலண்ட் சைலண்டா படிப்பு மாரி இருப்பே நா கேட்டனா படிப்பு சவுண்ட்ளுக்கு ஆ நா ஏ பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோ நா ஏ பிரெண்டு இப்ப ஸ்கூல் காலேஜ் ஏகூட தா படிக் எவா இன்னொரு பொண்ணு லைக் சன் மேம் சொல்றாங்க சண்ட வருதே நீங்க பின்னாடி போய்றீங்கன்னு சொல்றாங்க எங்க கிட்ட பஸ்ட் பெஞ்லருந்து மாரி நாங்க சொல்றோ நா பஸ்ட் பென்ச் தா வேணு மாறவே மாட்டோ மாறவே மாட்டோனா மாறவே மாட்டோ இப்பயு இருக்கோ மூணு பேரு உட்காந்துட் ருப்போ அந்தஆ சொன்னாங்க சரிமா இங்கே இருங்கே உங்க பிளேஸ் தானே வச்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டா
இப்ப காலேஜல வந்து பஸ்ட் பெஞ்சு என்னோட பிளேஸ் பஸ்ட் பெஞ்சு பட் வந்து சேந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பின்னாடி போய் உட்காந்துகிட்ரு இருக்கோ
அப்டியா பரவால் பரவால்ல எல்லாத்லியு கொஞ்சோ டெரரா தா இருகுறீங்க
ஆமா இருக்கணுல
ம் ம்
பட் ஜாலியா விட்டுனாங்க இருக்கணுல அப்டிதா இருக்கணு ஜாலியா இருப்பே பைஸ்ட் பெஞ்ல இன்னைக்கு என்னாச்சு என்னோட கிளாஸ் மேம் சொன்னல
உங்க உங்களுக்கு ஆப்போசிட் பர்சன் எப்டி பேசுறாங்களுக்கு அதுக் ஏத்
ஆ அந்த ஏத்த அவங்களுக்கு ஏத்த மாரி நான் என்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிவச்சிருப்பே இன்னைக்கு என்னோட மேம் என்ன பண்ணாங்க கிளாஸ்ல சொன்னல என்னோட ம் கிளா இதுன்னது சேஞ்ச் பண்ணாங்கன்ன சப்ஜெக்டு அவங்கதா என்னோட கிளாஸ் மேம்மு சோ வந்து பேசிக்கிட்டுருப்பாங்க சொல்லுவாங்க அ நிறைய பேர் போன்ல அடிட் ஆயிருப்பீங்க போன்லே அடிட் ஆகாதீங்க இப்ப அதுலே வந்து நாடகம் றது தமிழ் நாடகஇல்ல கேட்ராம சீ கேனா கொரியன் நாடகோ சைனீஸ் நாடகோ பாக்குறாங்க அப்டின்னு சொன்னங்க மேம் அவுங்க வந்து யார் இந்த கிளாஸ்ல யாரா இருக்கீங்களா அப்டின்னு கேக்குறாங்க லைக் வந்து என்னோட பிரரெண்ட்ஸ் எல்லா என்னதா பாக்கறாங்க எனக்கு தெரிது நா குனிஞ்சுகாச் சு என்னதான்டா பா நா இதுல அடிக்ட்டுங்க அதா சொல்றேன்ல மேம் யார் அடிக்ட்டுன்னு கே ட்டொன்ன என் முக்காவாசியென என் ஃபேச பாக்குதுங்க நா நான்தாயா மாட்னேன்னு தெரிஞ்சிச்சு அப்டின்னு சொல்லி குனிச்சிட்டு இருக்கே என் பக்கத்துல ஒருத்தி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்குல்ல சோ இருந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் ம் ம் நா ஏரடாஇவ காணிச்சு குடுக்குறா என்ன மேம் பாத்துட்டா என்ன
ம் ம் ம்
பறோ பாத்துட்டா ஓ அவளா செரிதா அப்டின்னு சொல்லி இது நேம் கேட்க ஆரம்பிச்சா லைக் அவன் நேம் சொல்ட்டு என்னமே ஓ என் நேம் நா வி விட மாட்டே நீ மாட்ன அப்டின்னு சொன்னா நா செ நா வந்து நென
இப்போ இப்ப டெய்லி நீங்க ரோல் நம்பர் வஸா உக்காரீங்க
ச்சீ அந்த நல்ல பழக்கோ இல்ல மேம் சொ மேம் பொறுத்துக்குவாக இந்த மேம் வந்து இப்டி உட்கார சொல்லுவாங்க
அய்யயோ யாரு இவன் அதுங்க அய்யயோ பா ரோல் நெம்பர் வைஸ் அப்டியெல்லா இல்லங்க நீங்க ஓ நீங்க கன்னியாகுமாரில்ல நீங்க ஏமா பேனால உள்ளது ம் நீங்க உங்க சைடு அப்டியெல்லா இல்லங்க சென்னை சைடுலா இப்ப எஸ் ஆர் எம்ல்லா எடுத்துங்ளே நீ நீ எப்டி வேணாலு உட்கார்லா
அய்யோ எல்லா காலேஜ்ல அப்டிதாங்க
ம் என்ன எங்க காலேஜ் அப்டியெல்லா இல்ல எப்டி சொல்றது பொண்ணுங்க சைடு பாக்க மாட்டோ தலை கீழ குனிஞ்சுனே போயிடுவே
நல்ல பிள்ள
அய்யயோ நம் நம்ப வந்து எப்டி எப்டி இந்த எங்க காலேஜ் கூட கூடோ ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட கூட அவ்ளோ பேச மாட்டே கிளாஸ்ல இருக்கனா அந்த அஞ்சு பிரீயடு அந்த அஞ்சு பிரீயடு மட்டுந்தா வெளிய வந்து பே வர்து இல்ல எதுமே பண்றது இல்ல அப்டியே ஸ்ட்ரெய்டா நா வீட்டுக்கு வந்துனே இருப்பே
ஓ ஓ அதே மாதி எ சொன்னல்ல என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருப்பானு இத்தன நாள் அவ கூடதா நா இருக்க எனக்கே தெரியாது மேம் சொல்றா நீ கே எங்க கிளாஸ் மேமு நீ ஏன் ஒன்ட்ட எந்த கொஷ்டின் கேட்டாலு பக்கத்துல உள்ளவ பாக்க நா யோசிக்கிறே இவ யார பாக்குறா என்னய எதுக்கு பாக்குறா யோசிக்கிறே நா தா கேப்பே எனக்கு டவுட்டு நீ எதுக்கு என்ன பாரு எப்ப பாரு பாத்துட்டு இருக்க அப்டினு கேப்பே சும்மா இருக்கிறியா நீ அப்டின்னு சொல்வா நா சொல்வே நீ பண்றது கரெக்ட்டா எப்ப பாரு எல்லா மேம்ட்டயு கோத்து விடறதுக்கே ரெண்டு பேரூ பக்கத்துல இருக்கீளா சென்டர்ல இருக்கேன்னு வெச்சுக்கோங்களே சென்டர்ல இருப்பே
ம் ம் ஆ ஆ
லைக் என் இப்ப என்ன சைட்ல வெச்சு வெச்சுக்கோங்களே என் பெஞ்சுக்கே ஆபத்துதா சும்மா இருக்க மாட்டே கொடஞ்சுகிட்டே இருப்பே சைடுல உட்காந்துட்டு சு ம்மாவே இருக்க மாட்டே சோ மாட்டிக்கிட்டு நாலு பேரு என்ச்சு நிக்க வேண்டிதா போன் டைம் அப்டிதா என்னாச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர்ல என்ன நா என்ன பண்ணே பின்னாடி பிரிஞ்சிருந்து அப்டியே உக்காந்துகிட்டே ஃபர்ஸ்ட் சைடு வந்து உக்காந்துட்டே
ம் ம் ம் அ பசங்க சாப்பிட்டுட்டீங்ளா செரி டைம் ஆயிடுச்சு நா அப்றோ பண்ட்மா நெக்ஸ்ட் பண்ட்டுமா
ஓகே
ஆ சேரி சேரி இது மேல எதா குடுக்கணுமா தங்கச்சி கிட்ட நெக்ஸ்ட் பண்ணட்டுமா ஆ சேரி ஓகே ஓய்